ஹலோ ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது கேக்கு இப்படிதா ஒரு வாட்டி அன்னைக்கி நா போவ த எல்லாரு ஜாலியா இருந்தாங்க நா மட்டு வீட்ல இருந்தே
இந்த கொடுமையல்லி நடக்கு அப்பதா ஏசப்பா ஏசப்பா எப்படி பண்றியேப்பா
அங் அத அதா
ம் இந்த மாதிரிலா நடக்கு ம்
இப்பல்லா ஸ்கூலுக்கு போனாலே எப்படா பீ டி பீரியட் வருன் மட்டுதா
தன் படிக்கும் போதுதா அந்த பயோருக்கு அந்த லீவ்லா போட்டுட்டு அந்த கிளச கட்டடிப்போ இப்ப யோசிக்கிற ச்சி சின்ன சின்ன விஷயத்துக்கலா நம்ம பயந்துருக்கோமே
ஹ
அப்டி தெரியல போர்டு கிட்ட போயி என மேக்ஸ் தெரியலனு சொன்னா நம்ம என்ன பண்ணிட போறாங்க நா சொல்ட்டு அதெல்லா நா இப்ப யோசிக்கிறே
எங்ளுக்கு நேத்து அப்டிதா மிஸ் எங்கள கூப்டுட்டே இருந்தாங்க ரெண்டு மூணு தடை சா எ பேரை சொல்லி எழும்பி வா வந்து போடு அப்டின்னாங்க நா கண்டு இல்ல நா உக்காந்துருந்தே அடுத்து ரெண்டு மூணு பாய்ஸ் ச பிடிச்சு வச்சு போட வச் சாங்க எல்லா சிரி அந்த பசங்க தப்பு தப்பா போட்டு உடனே
ம்
ஒரே சிரிப்பா தா இருக்கு கிளாஸ்
அதே மாதிரி நம்ம என்னா தா கவனிச்சாலு இடையில இடையில கொஸ்டின் கேப் ப்பாங்க எழுப்பி நிக்கவச்சு
ஆமா அதா அது விட இதாருக்கு
ஆமா
எனக்கு அப்டிதா அன்னைக்கு ஒரு மேம் கெமிஸ்ட்ரி மேம் எழுப்பி விட்டாங்ளா
ம்
நெறைய பிள்ளைங்கள்ட்ட கேட்டாங்ளா அப்போ மிஸ் என்னய எழுப் கூப்ட்டிக்கிறா நான் சொல்லவே இல்ல மிஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க நானூ இவ கவனிக்கிறா பரவால நல்லா கவனிக்கிறாளேன்னு கேட்டா நீ நிக்கிறலன்னாங்க
நா சொல்லவே இல்ல இங்க ஒரே சிரிப்பாதா இருக்கு
ம் ம் எக்ஸாம்லா எழுதும்போது பா பாத்லா எழுதுவீங்ளா
ஆ அதெல்லா அதெல்லா நல்லா எழுதுவோ
ம்
பிட்டு மட்டு்தா அடிக்காதது ஒண்ணே ஒண்ணு ம் அதடிக்கணு அதடி எப்டி மாட்டிக்கோன்னு தெரியு நம்மளே காட்டி குடுத்துருவோ பிட்டு இருக்குன்னு
நான் டென்த் படிக்கும் போது கரெக்டா நம் என் கைக்கு பிட்டு வந்துச்சுனா நா அதை அச்சிட்டு தூக்கி வெளியில போலாம் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல உக்காந்தே நானு அஞ்சு எக்ஸாம்க்குமே அதுவு இப்போ விண்டோ ஓரத்துல தா உக்காந் க்கறே இந்த ஸ்கூல் சைட்ல உள்ள விண்டோ இந்த விண்டோ வந்து எனக் க்கு காம்பவுண்ட்க்கு நம்ம தூக்கி போட்டா காம்பௌண்ட் சைடு போறோ பேக் சைடு
ஆ ஆ ஆ
அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல உக்காந்தே ஆனா எனக்குதா எல்லாமே தெரியுமே
ம்
ஆனா எனக் பிட்டு பெருசா யூஸ் ஆகல ஆனா குடுத்தாங்க
ம்
நா ஒரே ஒரு வாட்டிதா பிட் அடிச்சே நயன்துல அடிச்சே ஒரு அந்த எறைத்தர் குள்ள இத கவரக்குள்ள எழுதி வச்சு குடுத்தா ஒருத்தி, நா சின்ன ஏதோ ஒரு பிட்டுதா எழுதிட்டு அதுக்கப் பாத்துட்டு அவள்டயே குடுத்துட்டே, அது மட்டு தா பஸ்ட் டைமா பிட் அடிச்சே, அதுகப்றோ நா அடிக்கவே இல்ல பிட்
இந்த எரேசர்லா எழுதி எடுத்ட்டு வர்றது எக்ஸாம் பேட்ல எழுதி எடுத்துட்டு வர்றது டாப்ல பேண்ட்ல ஆமா ஆமா ம் ம் அப்றோ
ஏ நாளைக்கு திருப்பி ஸ்கூலுக்கு போனு
ம்ம்ம்
எங்களுக்கு எய்ட் ஓ கிளாக் டு ஃவைவ்ஃபாட்டி ஃவைவ் ஸ்டடி
ம் ம் நீங்க இது எப்டி கவர்மெண்ட் ஸ்கூலா
இல்ல இல்ல அது பிரைவேட் தா
ஆஹ் அததா கேட்டேன் எ சி பி ஸி யா ஸ்டேட் போர்டா
மெட்ரிக் மெட்ரிக் ஸ்டேட் போர்டுல
சனிமெச்சித்தாவன்
ம் போனோனே நீ மேக்ஸ் டெஸ்டு டெஸ்ட் பேப்பர் தருவாங்க
ம் ஆஹ் ஆஹ் இதுவு நடக்கு, அந்த டெஸ்ட் பேப்பர் குடுக்கு போது லீவ் போட்டுறது
ஆ ஹா
இதெல்லா நடக்கு மார்க்க சொல்லி சொல்லி குடுப்பாங்க பேப்பர் மட்டு வந்து வாங்கிட்டு போணு இருக்காது வேஸ்ட்டு வேஸ்ட்டு மாக
நேத்திக்கி அதான் மே பேப்பர் குடுக்கவே இல்லனு நேத்திக்கு ஃபுல் டே மேக்ஸ் ஸ்டெடி தா எங்களுக்கு பேப்பர் குடுக்கவே இல்லயா அப்ப என்னாச்சு செரி மழ நல்லா பெஞ்சுச்சு இங்க
ம்
நல்ல மழ அப்ப நாங்க என்னபண்ணோ இன்ட்றவல ஃபுல்லா போய் எல்லா கேர்ள்ஸும் மழல நின்னு நெனஞ்சிட்டோ
ம் உம்
நெனஞ்சிட்டு மண்டே காய்ச்சல் வந்துரு யாரு வர வேண்டா ஒரு பிளான் பண்ணா யாருக்கு காய்ச்சல் வரல எல்லாரு நல்லாதா இருக்கு
வராது ஆமா நம்ம எதிர்பாக்காத டைம்லதா வ
ஹா ஆமா இப்டிதா அன்னைக்கு ஒடனே படிக்கணுனு நெனைச்சே அவ்ளோ நேரோ படிக்கல சும்மாருந்தே அப்பறோ அம்மா வந்த அப்றோ அம்மா ஃபோன் வாங்கி ஃப்ரெண்டு கால் பண்ணி அ ஆம் இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின சொல்லு நா அன்னைக்கி ஆப்சென்ட் மா கொஸ்டின சொல்லி மார்க் பண்ணி முடிக்கிறே கரண்டு டக்குனு போச்சு நீ படி க்கவே வேண்டானு கரண்டே
கரண்ட்க்கு கூட பொறுக்கல
ஆஹ் அதுக்கப்பறோ நா என்ன பண்ணே மூடி வச்சிட்டு தூங்கிட்டே ம் ம் அடுத்த நாள் போய் எழும்பி நின்னே
ம் அப்பற பச்சுக்கலா அப்பறோ படிச்சுக்கலானு விட்டுவச்ச காலெல்லா உண்டு உம் ம் ம்
ஆனுவல் டே மட்டு தா அப்டி இருக்கு பக்காவா நடக்கு ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே
உம்
அதே எங்க வருஷோ இந்த வருஷோ அதுவு இல்லாம டுவெல்த்துக்கு வேற இது உண்டா டான்ஸ்
ம் ம்
இன்னு கொஞ்சோ இதா இருக்கு நீங்க எப்டி டான்ஸ் சாங் எல்லா பாடுவீங்களா
ம் பாட்டு பாடுவே டான்ஸ் ஆட மாட்டே
எனா
ம்
நா இப்பதா பரதநாட்டியத்தில இது முடிச்சே இந்த அரங்கேற்றம் எடுப்பாங்கள எங்க அம்மா டான்ஸ் டீச்சர் தா
ஆ ஹா சின்ன வயசுல இருந்தே கத்துறீங்களா
இல்ல இல்ல சின்ன வயசல இருந்து ஆ கொஞ்சோ கொஞ்சோ தெரியு இப்பதா சலங்கு பூஜ எடுத்து முடிச்சே
டான்ஸ் டீச்சர்னா தனியா கிளாஸ் வச்சு எடுக்கறாங்களா
ஆமா
ஓஹோ இப்ப உங்க அம்மா கிட்டேயே கத்துக்கிட்டீங்களா
ஆமா ஆமா அம்மா கிட்டதா அம்மா கிட்ட இப்ப அம்மா டீச்சரா தான் நம்ம கத்துக்க மாட்டோ ஆ எப்டி கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டே
ஆ ஹா இப்போ எத்தனை பசங்க படிக்கிறாங்க அம்மா கிட்ட கத்துக்கிறாங்க
யாங்க ஒரு டுவெண்டிஃபைவ் சம்திங்ல வராங்க
நறைய கிளாஸ்க்கு போவாங்ளா
ம் ம் ம்
அடே ஸ்கூல்ல டான்ஸ்சு எப்பயு ஏ பே என்னயதா கூப்டுவாங்க வெஸ்டன்னு ஃபோக் கு எல்லாமே ஆடுவே டான்ஸ் மட்டு நல்லா வரு அய்ல இன்ட்ரஸ்ட் உண்டு பக்காவா பண்ணுவேனா எல்லா என்ன சின்ன பிள்ளைங்லா சொல்லி குடுக்குன்னா என்னதா கூப்டுவாங்க
ம்
ஆனா இந்த வாட்டி ஆன்வல் டேக்கி விட மாட்டேன்னு அம்மா சொல்ட்டாங்க இப்
ம் ம் ஆமா
இந் தரவ தா பெஸ்ட் அ இந்த சினிமா பாட்டுக்கு ஆட உடுவாங்க
ம்
மத்த படி சினிமா சாங்லா ஆட கூடாது
ம்
ஆ விட மாட்டேன் சொல்தாங்க
பரவால்ல இப் கிறிஸ்டியனா இருந்துட்டு அம்மா பரதநாட்டிய டீச்சரா இருக்காங்க
ம்
ஏனா மோஸ்ட்லி இந் கிறிஸ்டியன்ஸ் இருக்க மாட்டாங்க இல்லயா இந்த ஆ அது இந்த ஹிந்துஸ் ல அந்த பிராமனன்ஸ் பிராமன்ஸ்ல தா இருப்பாங்க ஆ ஆம்மா அதனாலதா கேட்டே
ம் அப்றோ ஸ்போட்ஸ்சு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டா
எனக்கா
ஆமா ஸ்கூல்ல கபடி டீமு
ம் ம்
ஸ்போட்ஸ் டேன்னு இப்போ ஸ்போர்ட்ஸ் டே அடுத்து வரு ஒரே ஒவ்வொரு இந்த மாரி பங்க்ஷன் வரும்போது மட்டு தா ஜாலியாருக்கு ஏ இப்ப உடனே இது வருல காமராஜர் டே ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்
ம்
அதுக்கு ஒரு ஜாலி இருக்கு
ம்
நாங்க ஒன்னு பண்ண மாட்ட கீழ இருந் கை தா தட்டுவே இருந்தாலு அதா ஒரு என்ஜாய்மெண்ட்
ம் ஆமா இதெல்லா ஃபிரண்ட்ஸ் எல்லா கேங்கா ஒன்னு சேர எடோ இல்லையா அதெல்லாவு இது இந்த பொங்கல் செலப்ரேஷன் ஆயுத பூஜ
ஆமாம் இதெல்லாம்
பெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இதெல்லா எல்லாரு ஒன்னா சேருவாங்கல்ல
ம் ம்
ஆ அப்ப நால்லா
இந்த டே வந்தா இன்னு ஜாலியாருக்கு அவுங்க ங்க டீச்சர்ஸ் சில்ட்ரன்ஸ் டேலா வந்தா சில்ட்ரன்ஸ் டே சூப்பராருக்கு டீச்சர்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க
ம் இப்போ டீச்சர்ஸ் டேலா வந்தா டீச்சர்ஸ் க்குலா எல்லா வாங்கி தர்விங்ளா ம் எல்லா டீச்சர்ஸ்க்குமே வா இல்ல கிளாஸ் டீச்சர் மட்டுமா
இல்ல முன்னாடிலா க்ளாஸ் டீச்சர்க்கு மட்டும்தா செலிப்ரேட் பண்ணி கேக் வெட் ட்டுவோ சாரீ வாங்கி குடுப்போ இப்போ வந்து டுவெல்த்னால எல்லாருக்கு வாங்கி குடுக்கணுனு சொல்லிருக்கு
ம் ம் ம் எவ்ளோ எவ்ளோ ஷேர் பண்ணுவிங்க ஒர்த்தரு
ஒருத்தர் எப்டியு ஒரு ஹண்ட்ரடாது போடணு போட்டா தானே சாரீ வாங்க முடியு இருந்து டூ ஹண்டிரென்ட் வரு பாய்ஸ் கேள்ஸ் எல்லா சேந்து நாங்க இப்டி பிளான் பண்ணோ எப்டினா ஒன்னு கேள்ஸ்லா சாரி வாங்கி குடுக்குறோ பாய்ஸ் கேக் வெட்ணு அந்த மாரி தா பண்ணனு சேந்து பண்ணா அவுனோ என்ன பண்ணுவானுவ அவுங்க கம்மியா போட்டுட்டு எங்கள அதிகமா போட சொல்லுவானா
ம் ம் ம் பரவால
ஆ
அதுவு நம்மளுக்கு ஸ்பெஷல்லா இருப்பாங்கல்ல டீச்சர்ஸ்லா
ம் ஆமா ஆமா
ம் நாங்க கூட எல்லா டீச்சர்சுக்கு பண்ணமாட்டோ நம்மளுக்குன்னு ஃபேவரட்டா ஒரு டீச்சர் இர் பாகல்லையா அவுங்களுக்கு மட்டுந்தா பண்றது
ஒ இது டுவெல்துன்றனால எல்லாருக்கு வாங்கி கொடுக்கணும்னு வருது எங்களுக்கு யாருமே பிடிக்காது எ கிளாஸ் டீச்சர் யாரையுமே எங்ளுக்கு புடிக்காது அது எங்க கிளாஸ்லயே ஹோல் ஸ்கூலே அவாய்ட் பண்ற கிளாஸ் எங்க கிளாஸ் தா அப்டி லெவன்த்லல்லா நெறய பிரச்சனை எல்லா வருமா ம்
ம் ஏன் இப்டி ஒரு பேர் வாங்கி வச்சுருக்கீங்க
அதேல்லா கேள்ஸ் காங் அப்டி
ம் ம்
துவிட மிச்சயமா இருப்போம் அதனால
ம் அப்ப உங்க கிளாஸ்ல பாய்ஸ்லா சைலண்டா இருப்பாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா பாய்ஸு அப்டிதா மிஸ் இல்லன்னா கொஞ்சமாவது அமைதியா இருப்பானுங்க கேர்ள்ஸ் ஆ நல்ல சவுண்ட் போற்றுவோ
ம்
அ வந்து எத்தன நாள் பாய்ஸ் இதுவரைக்கு சிஸ்டர்ட ரொம்ப அடி வாங்கல டொல்த்துல நாங்க வாங்கியாச்சு எத்தன தடவ வாங்கியாச்சு
ம்
தனியா கூப்ட்டு வச்சு அடுச்சாங்க
ம் ம் ம்
எதுக்காது வம் மாட்டிட்டே இருப்போம்
ம்
நாதாவது வேல எதாவது கணிப்போம்
ம் இப்போ டூர் போனீங்ன்னா பாய்ஸ் கோயடா போவீங்ளா
ஆமா ஆமா சேத்து தா கூட்டிப்பாங்க
ஆ ஆ ஆ எப்டி ஆதா தா இப்போ கா ஸ்கூல் ஃபுல்லா எல்லா பேச்சுமே அந்த மாதிரியா
அப்டி இல்ல டுவல்த்துக்கு மட்டு தனி மத்தபடி ஆ லவன்துக்கு டென்த்துக்கு இல்லல்ல தனித் தனியாவே மேக்சிமம் கூட்டிட்டு போவாங்க மற்ற சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டு தா கொஞ்சோ வ சேத்து சேத்து கூட்டிட்டு போவாங்க
இப்போ நீங்க போயிட்டு வந் இப்போ டென்த் எ எத்தன நாள் கேப்ல அந்த மாரி போவீங்க இப்போ ஒரு ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு ஒரு டைம்ல போறீங்கல்ல
ஆ அது வந்து சொல்ல முடியாது எப்ப வேணா கூட்டிட்டு போவாங்க லெவன்த் டுவெல்த்துக்கு ஃபர்ஸ்டே கூட்டிட்டு போயிருவாங்க எனி எக்ஸ்ட்ரீம் எங்களுக்கு டூரு த்ரீ டேஸ் மத்தபடி மத்த எல்லா செக்க்ஷனுமே ஒன் டே தான் டூரு
அதுதா எவ்ளோ நாள் கேப்ல ஒரு நெக்ஸ்ட் மந்த்ல அந்த மாதிரியா
ஆமா அந்த மாதிரிதா கூட்டிட்டு போவாங்க இவுங்களுக்குலா ஒன்டே நாலு சாட்டர்டே கூட்டிட்டு போய்ருவாங்க சாட்டர்டே கூட்டிட்டு போனா சண்டே லீவ்ல படுத்து தூங்கலால அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க எங்களுக்கு அப்டி தா கூப்டு போவாங்க தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே கூட்டிட்டு போயிட்டு சண்டே தூங்குற மாரி
ம் ஆமா எவ்ளோ கலெக்ட் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு எவ்ளோ காசு ஆமா ஒருத்தருக்கு எவ்ளோ காசு சிக்ஸ் தௌசண்ணா
உ நெறையாதா வாங்குவோ இங்க ஊருக்கு மட்டு சிக்ஸ் தௌசண்
உ இல்ல இப்போ இப்ப ஃபுட்டேல்லா அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்களா
ஆமா ஆமா அது எல்லாமே அவங்கதா
உ ஒரு ரூம்க்கு ஃபுட்டுக்கு உ உ உ உ.... உ
மத்தபடி ஒன்டே டூர்னா டூ தௌசண் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் அந்த மாரி ரேட்
உ போன வருஷோ போனீங்களா டூருக்கு உ
எல்லா வருஷமு போவே போனவாட்டி ஒரு இன்்ரெஸ்டே இல்லையா அதனால போவல இல்லனா போயிரு பேன் போனவாட்டி நான் ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தியு உண்டு அவ கூப்ட்டே அவளுவரல இன்னொருத்தியு வரலையா அப்போ எனக்கு இன்டரெஸ்ட் இல்ல போவதுக்கு
உ உ
காலைலில நா போவே ஏன்னா அங்க போனா ஒரு கம்பெனி கிடைக்கு
ஆ ஆமா
கூப்பிட்டாங்க நேறைய பிரெண்ட்ஸ் வா வா பக்கத்து கிளாஸ்ல உள்ள புள்ளைங்கல்லா கூப்பிட்டாங்க
உ
சின்ன வயசல இருந்தே ஒருத்தி உண்டு பிரண்டு பிப்த் ஸாண்டர்டல அவ கூப்டா நா போவல அப்போறோ இந்த வாட்டி இந்த வாட்டி கேங்கா எல்லாரு சேர்ந்து போவோன்னு ஒரு பிளான்
ம் போயிட்டு வாங்க ஜாலியா இப்போ என்ஜாய் பண்ணமா எப்ப பண்ண போறீங்க
ஆமா அதேதா அது ஒன்னுதா எந்த டைலாக்
ஆனா ஆனா என்னன்னா உங்க வீட்டுல ஃப்ரீயா அனுப்றாங்க ம்
ஆனா எல்லா கிளாஸ்லயு இப்படி ஒரு பிள்ளை உண்டு வீட்டுல அனுப்பாம இருப்பாங்க எல்லாரு போய் கெஞ்ச
னு அந்த ஒரு பிள்ளைல நானு
அப்புடியா
என்ன அனுப்புனதே இல்ல எந்த டுருக்குமே நாங்க பேமிலியோட போனது மட்டுதா
ஆ இதேதா அவங்களு சொல்லுவாங்க